வணக்கம் கேக்குதுங்களா
ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சார் என்ன சாப்ட்டாச்சா அவ எல்லா முடி சாப் சாப்ட்டாச்சா ஓகே ஓகே சார் ஆ சாப்ட்டாச்சு சார் எங்க ஒர்க் பண்றீங்களா சார்
ஆ ஆமாங்க மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ட்டு இருக்க நீங்க
கே ஓகே சார் நா ஹவுஸ் ஒய்ஃப் தா சார்
ஓகே ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம்
ம் என்ன சாரு மேரேஜ் ஆய் பசங்க எல்லா இருக்காங்களா
இல்லங்க மேடம் நா இன்னு பேச்சலர் தா
ஓகே சார் ஓகே சார் ஓகே அ அ எயின் காலேஜ்ல்லா இப்பதா முடிச்சிங்களா
காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சிங்க மேடம் ஃபோர் இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு ஃபோர்த் இயர் நடந்துட்டு இருக்கு
ஓகே சார் ஓகே சார் எங்க உங்க ஊர்ல ஊர்லயே பேங்க் ஜாப் கிடச்சியிருச்சா
ஆ இல்லங்க மேடம் ஊரு நேட்டிவ் வேற நா ஒர்க் பண்ற இட வந்து பக்கத்துல காலேஜ் எங்க படிச்சனோ அந்த ஏரியால அப்டியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கங்க மேம்
ஓகே ஓகே சார் ஒகே சார் ஆ சேரி சார் என்ன அலைன்ஸ் ல்லா பாத்துட்டு இருக்காங்களா
இல்லங்க மேடம் கொஞ்சோ ரன்னிங் கமிட்மண்ட்ஸ் நெறைய இருக்கு முடிச்சதுக்கு அப்பற ஒரு டூ டூ த்ரீ ஒரு டூ இயர்ஸ் அப்பறோ அந்தக்க அப்பற பாக்கலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்ல்லா இருக்குங்களா குழந்தைங்கள்லா என்ன படிக்கிறாங்க ஆ அ
இல்ல ஒருத்தா ஒரு பைய தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
ஃப்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்களா ஓகே ஓகே சின்ன பசங்களா சின்ன பசங்களா இருக்குற லைவ் சேரி சேரி சேரி சேரி சேரி சொல்லுங்க சொல்லி முடிங்க சொல்லி முடியுங்க நீங்க சொல்லு
ஆ இந்தா எய பசங்க தா அந்த பிள்ளைங்கல்லா பாத்தா நம்மளுக்கு சீன்ன வயசு ஞாபக எல்லா வரு
கண்டிப்பா அததா நானு சொல்ல வந்த அ சின்ன சின்ன பசங்கள பாக்கும்போது நம்மளு சீன்ன பசங்களாவே இருந்திருக்கலாமே அப் அப்டின்லா தோணுது இப்ப நா கூட அப்டி காலைல போம்போது பாத்தா சின்ன பசங்க விளான்டுட் இருப்பாங்கே பஸ் ன உக்காந்து எ ஆஃபீஸ் முன்னாடி அதெல்லா பாத் கும்போது எந்த கவலயு இல்லாம எத பத் தின அடுத்த கட்டத்த பத்தி சிந்தன இல்லாம எதுமே இல்லாம
இல்ல எவ்ளோ சம்பாதீக்கனோ அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றது யோசிச் யோசிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிதா அந்த பிள்ளைங்க எத பத்தியு கவல இல்லாம ஜாலியா லைஃப் அதெல்லா பாத்தா அப்டியே இருந்திருக்லா அ
கண்டிப்பாங்க சின்ன பசங்களா இருந்திருக்லா அவ்ளோ அவ்ளவு அந்த சின்ன பசங்கல்ல எந்த கவலையு இல்லாம அப்போதைக் அவ விளாண்டாமா விளையாட்னோமா போனோமா சாப் டோமா தூங்குனோமா போன பத்தி தெரியாது எத பத்தியு தெரியாது நம்மளுக் சுத்தி உள்ள அந்த விளாட் றது அம்மா அப்பா உள்ள ஃப்ரண்ட்ஸ் அவ்ளதா தெரியு அவங்கள மட்டு அவங்களோடு சேந்து விளாண்டோமா அப்டின் இருந்துச்சு எந்த கவலயு இல்லாத நம்ம வாழ்க்கையோட ஒரு பேஸ் ஆஃப் இதுனா கொழந்தைல கொழந்தை பருவம்னு சொல்லலா
ஆமா சார்
ஆமா ஆமா நம்மள ஒரு கேர் எடுத்து பாக்குற அம்மா அப்பா ஓட இருந்துகிட்டு அவங்க நம்மளுக்கா நம் புடிச்சதெல்லா செஞ்சுகிட்டு
ஆமா
அப்டியே சந்தோஷமா போறே நம்மள நல்லா பாத்துப்பாங்க அந்த டைம்ல நம்ம எதுமே கெடைக்கலைன் நெனைக்க மாட்டாங்க எத கேட்டாலு வாங் குடுத்துகிட்டு பாசமா
ஆமா எத கேட்டாலு எவ்ளோ கஷ்டோனாலு சரி பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு செய்வாங்க ஓடி போய் வாங்கி தருவாங்க போவாங்க
கண்டிப்பாங்க நம்மளே அவங்களாலயே முடியலைனாலு ஏதோ ஒரு கடன ஒடன உருட்டியாவது புள்ள கஷ் கஷ்டபட்ற கூடாது கேட்டுருச்சேன் வாங் குடு க்றவங்களு இருக்கா
ஆமா ஆமா சார் ஆமா ஆமா நம்போ ஒரு சின்ன விஷ்யத்துல ஒரு விஷ்யம் புரியாது நம்ம அம்மாப்பாட்ட திருப்ப திருப் ப சொல்லுவோ எத்தன வாட்டி கேட்டாலு அவங்க திருப்ப அத்தன வாட்டியு பதில் சொல்லுவாங்க அவங்களுக் அது வந்து எரி சலாவே ஆவாது அது ரசிப்பாங்க நம்ம பேசுறத ஆனா இப்ப பாருங்க நம்ப அம்மா ப ஒரு போன் கேப்பாங்க ஒரு வாட்டி சொல்லி தருவோ ரெண்டு வாட்டி மூனாவது வாட்டி கேட்டா நம்ம அவங்க கிட்ட கோபடுவோ இல்லையா ஆனா நம்ப கிட்ட அம்மா பெல்லா பாருங்க நம் பத்து வாட்டி சொன்னாலு ஆயிரோ வாட்டி டார்ச்சர் பண்ணாலு ஆயிரோ வாட்டி அவங்க ரசிக்கதா செய்வாங்க தவர நம்ம ஒரு நாளு இது பண்ண மாட்டாங்க நம்ப திரும்பி செய்யும் போது அத அப்டியே அவங்க பண்ணும் போது கோவமா ஆகிறோ நம்ம ஒரு வாட்டி தா சொல்லி் குடுப்போ சும்மா சொல்றாங்க நம்ள இப்ப உள்ள அம்மா அப்பாகுலா இந்த டச் போன்லா செல பேரு யூஸ் பண்ணாங்க செல அம்மாங்கல்லா கொஞ்சோ கஷ்டப்படுவாங்க போன் யூஸ் பண்றதுக்குல்லா
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ஆமா எத பத்தியு நம்ம எதனாலு இதா இருக்காங்க ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்கல்லா நம்ம அளவுக்குல்லா இல்லை இப்ப உள்ள ஜென்ரேஷ்
இல்ல அது என்னமோ உண்மங்க இப்ப உள்ள ஜென்ரேஷன்லா நம்மல்லா அந்த காலத்துல பாத் தீங்கன்னா சின்ன வயசுல நெறைய விளாடிருப்போ அந்த பம்பரோ கோழி குண்டு இந்த நொண்டி விளாடுவாங்க தட் தட்டாங்கல்லு எதோ எதுனு விளாடுவாங்க நம்ம சின்ன புள்ளைல இருக்கும்போது இப்ப உள்ள பசங்களுக்குல்லா அந்த விள வெளிய போய் விளாடுறக்கான மனநிலையு இல்லங்க பாத்தீங்கன்னா இப்பலா மொபைல் போனு வீட்லயே வந்தோம்மா சாயந்தரோ வந்த ஒட்னே ஆ
எதாவ்து சண்ட போட்டுச்சுன்னா உன்னே செல்ல குடுத்துறாங்க வெளில போய் வெளாண்டா அப்டிதா அந்த சாப் பாடு குடுக்குறதுக்கு பாத்தா அந்த புள்ளைங்க செல்லா பாத்துட்டு ஒரு மண் நேரமா சாப்பிடுதுங்க
அதுதா அதுதா செல்ல குடுத்தாதா சாப்படவே பழக்குனாங்க எங்க அக்காவே அக்கா பைய்ய இருப்பா ஒரு பைய்யே அவன்ல்லா செல்ல குடுக்காட்ட சாப்பட மாட்டா அழுவா நா கூட சொல்லுவே நீங்க ஒரு தடவ அழுகும் போது அடம்புடிச்சான் குடுத்துட்டே இருக்கீங்க இதே பழக்கப்படுத் திட்ருக்கீங்க நீ ஒரு தடவ நீ
நம்ம இப்பதிக்கு செரி இத வெச் சாப்பாடு குடுத்தடலா சரி நம்ம இந்த செல்ல பாத்துட்டு தா நம்ம போய் அந்த வேலைய முடிச்சுட்டு வந்தர்லா அப்டின் சொல்லிட்டு உட்டுட்டு போயிறாங்க அது அந்த புள்ளைளுக்கு பெரிய பழக்கமாயிடுச்சு கடைசிலா செல்லு இப்ப பாரு சின்ன புள்ளைங்கல்லா வீட்ல அம்மா அப்பா மாரி அதுகளுக்கு ஒரு செல்லு வாங்கி குடுக்கற நெலைமைக்கு மாத்தி உட்டாச்சு எல்லா
அதுதா அதுதா இப்ப என்னன்னா அந்த அவுங்க என்ன நெனைக்க அப்போதைக்கு புள்ள சாப் ட்டா போது இப்போதைக்கு போன குடுத்த நா சொல்லுவே கட்ட இப்ப நீ குடுத்துக்கிட்டே வர அந்த பழக்கப்படு த்திட்டே வந்தீனா நாளைக்கு அவ இதே அடம் புடிச்சிட்டு தா இருப்பா ஒரு நாள் நீ குடுக்க மாட்டே அப்ப சாப்படாம கொஞ்ச நேர இருந்தினா பசிச்துனா அவனே வந்து சாப்பிட போறா பழயிப்பா நீங்க பழகப்படுத்தி உட்ற தா செய்னு சின்ன பசங்க இப்ப கெட்டு போறதுற்கான நெறைய விஷயம் மொபைல் ஃபோன் இருக்கு
ஆமாமா நம்ம அப்பதைக்கி வசதிக்காக அப்டி பண்ணி போட்றோ அதா அவுங்க லைஃபே ஸ் பாய்லாக்கி உட்டுறது
அதா அதா நம்ம பா த்து நம்மளுக்கெல்லா பதனெட்டு வய்சுல தெரிஞ்சது பதினெட்டு இருவது வய்சுல தெரிஞ்சதுலா அவுங்ளுக் இப்ப அஞ்சு ஆறு வயசுலயே தெரியிது நம்மளுக்கு நம்ம காலங்கள்ல டச் ஃபோனே கெடையாது
ஆமா சார் என்ன சார் அவுங்க அப்டியே இன்ஸ்டால் பண்ணி பாக்குறாங்க சார் ஒரு கேம் வெளாட்றாங்க அங் புடிக்கலையா உடனே அன்இன்ஸ்டாலு திருப்பி போறாங்க ஒரு கேமுவே இன்ஸ்டால் பண்றாங்க திருப்பி அன் இன்ஸ்டால் கேட்டா புடிக்கல அந்த கேம் ஒரு வாட்டி வெளாண்டு பாத்தா புடிக்கல அப்டின்ட்டு அதுவு பாத்தா செல்லு ஃபுல்லாவே கேம் தா சார் டெய்லியு உக்காந்து அன் இன்ஸ்டால் பண்றது செல நேர்த்துல அந்த பிள்ளைங்க அன் இன்ஸ்டால் பண்ணுது செல நேர்த்துல உட்ருங்க அதுங்க அப்டியே
அதா அதா அதா அதா அந்த பொண்ணு பசங்களுக்கு பாத்திங்னா நம்மளுக்கெல்லா அப்பல்லா ஃபோன பத்தியே தெரியாது இப்ப பாருங்க ஒரு எதுக்குள்ள போய் ஒரு ப்ளே ஸ்டோருக்குள்ள போய் ஒரு கேம் இன்ஸ் டால் பண்ணி அதுக்குள்ள போய் விளையாடி அது புடிக்கலனா அன்இன்ஸ்டால் பண்ணி இன்னோரு கேம் ஏத்தி இவ்ளோ தெரிது இந்த வய்சிலேயே ஃபஸ்ட் ஸ்டாண்டட் படிக்கிற பசங்களுக்கு இதா இருக்கட்டு வந்து செகண்ட் ஸ்டாண்டட் படிக்கிற பசங்களுகாருக்கட்டு எப்டி இவ்ளோ தெரிய வருது அந்த மாரிதா பாருங்களே நெறையா சோசியல் மீடியாவ கெட்டு போறது இர்கு நல்லது இருக்கு ஆனா நம்ம வந்து அத குடுத்து பழக்கறதுனாலதா எதயோ பாத்திருந்துகா ஆனா சின்ன வயசுல எதுன் தெரியாதுல அவுங்களுக்கு எதனாலு பாக்குறது அந்த மாரி போயிடுது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல எவ்ளோக் எவ்ளோ மொபைல் கண்டிப்போட வளக்கரமோ